என்னங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கேன் நீங்க எப்டிருக்கீங்க வணக்கம்
ஆ ம் எப்டி போகுது
வாழ்க்கை பயணம் ஓரளவுக்கு நல்லாதா போய்ட்டுருக்கு உங்களுக்கு எப்டி போய்ட்ருக்கு நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா சும்மா தாருக்கே இப்போதைக்கு கொழந்தைய பாத்திருக்கே
ஓகே ஓகே
ஓகே ஓகே சமையல்ல்லா செஞ்சாச்சா
நா இப்ப ரீசன்டா ஒரு ஒன் வீக் அம்மா வீட்லருக்கே அதனால ங்க ஆமா
ஓ அதனால உங்களுக்கு ரெஸ்ட்டு தான
ஆமா ஆமா அம்மா வீட்டுக்கு வந்தாலே ரெஸ்ட்டு தான
ஓகே ஓகே ஓகே சேரி சேரிங்க
ம் நீங்க
நா இருக் நா வந்து நா ஆக்சுவலா வந்து ஒரு நானு கிராம பகுதி தாருக் கே ஆ எங்களுக் கு சிட்டிக்குல்லா வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாப்பது கிலோமீட்டரு தொலைவு அ இங்க ம் தோட்டத்த சுத்தி தோட்டோ அந்த மாதிரியான வாழ்க்க தா எங்களுதுன்னு வச்சுக்கோங்ளே நீங்க எந்த மாதிரி வாழ்க்கை உங்களோடது
நா பாத்தீங்கன்னா நா அம்மா வீடு வில்லேஜ் தா நா மேரேஜ் பண்ணின ஊரு சிட்டி பாத்தீங்கன்னா வில்லேஜு பாத் பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது சுத்தி இன்னு அவுட்டர்ல தாருக்கு சிட்டி எப்டின்னா ஒரு பத்து கிலோமீட்டருருக்கு
ஓகே ம் ம்
இருக்க ஏரியால பாத்தீங்கன்னா விவசாயோந்தா பின்னாடி பாத்தாலே வீட்டுக்கு வீட்டுக்கு எல்லாரு வீட்லயு மரந் தா இருக்கு மாமரோ தென்ன மரோ பலா மரோ அப்டி இருக்கும் பின்னாடி பாத்தீங்கன்னா எல்லாத் போய் ஒரு ஒரு நல்லா இருக்கு கொல்லிருக்கு பயர் வப்பாங்க நெல்லு எல்லார் வீட்லயுமே இருக்கும் அந்த மாதிரி முளகா கத்திரிக்கா அதெல்லா போட்றது அப்டித்தாருக்கு இந்த வில்லேஜ்ஸ் எடுத்ததுனால எல்லாருமே என்ன பண்ணுவங்கனா காலைல எந்திருச்சு காலைல ஏந்திச்சி சாணி கரச்சி போட்டு ஆ காலேந்து வேல எல்லா செய்வாங்க அஞ்சறக்குலா எழுந்து எல்லா வேலயு முடிச்சுட்டு எல்லா பத் இல்லன்னா எட்டு ஒன்பது மணிக்குலா வேலைக்கு கெளம்பிடுவாங்க அதாவது கொள்ள அந்த ஏரியா போயட்டனா டெய்லியும் அதேதான் போயிட்டு இருக் கால எலுந்து இருப்பாங்க சாப்பாடு செய்வாங்க வேலைக்கு போவாங்க இவினிங் வருவாங்க சாப்பாடு செய்வாங்க என்னலா நடக்கு ஆனா வந்து அத்தக் அவங்க வந்து உடனே எல்லா சிட்டிலல்லா பாத்தீங்கன்னா எல்லா ஏசியில படுத்துக்குனு டே கொஞ்சயூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இங்கல்லா அப்டி கெடையாது ஆ வேல ட்டு வந்தனாங்கனா செஞ்சுட்டு வெள்ல வந்து உக்காந்துட்டு காத்து வாங்கிக்கினு அப்டியே பசங்க விளாடிட்டு ரிலாக்ஸா காத்து வாங்கிங்கினு அப்டியே போவு ஆனா ஆனா அந்த லைஃப்வோட இந்த லைஃப் பெட்டர் ஆனா வந்து அங்க எல்லாமே கெடைக்கும் அத்தியாவசிய பொருள் எல் எல்லாமே கெடைக்கு ஏன்னா ஒரு பொருள் வாங்கினாலு போணும் வெளில போணும் ஆனா அவங்க சிட்டியில அப்டி கெடையாது எல்லாமே பக்கத்துலயே கெடைக்கு டக்கு டக்குனு ஆனா அத விட இதுதா கொஞ்ச பெட்டர் ஏன்னா இங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா கெடைக்குது பக்கத்துலயே விளையுது நீங்க என்ன நெனைக்கிறீங்க கஸ்டமர் கிட்ட என்ன சொல்லுங்க
கரெக்ட் தா நீங்க சொல்றத நா நாங்களு பாத்தீங்கன்னா எங்க வீட்ட சுத்தியுமே வந்து அ மரங்கள் எல்லா இருக்கு மரம் செடி கொடி அங்க அங்க ஒரு இயற்கை சூழல்லாதா இருக்கு அன்டு ம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் கூடவே வந்து ஒரு சில காய்கறிகள் நம்ம பக்கத்திலேயே செடிகள் நட் அதுல இருந்து நம்ம அறுவடை பண்ணிக்கலா அ சோ அத்தியாவசிய தேவைக்குனா மட்டு கொஞ்ச வெளியில போற மாரி இருக்கும் வச் ஆ இங்க இருந்தா ஒரு மன நிம்மதி அந்த ஒரு பொலியூஷன் இல்லாம சுற்றுச்சூழல் வந்து நல்லா இருக்கும் ஆ காற்று மாசு கொஞ்சம் குறைவா இருக்கும் நகரத்தை கம்பேர் பண்றதை விட சோ அதெல்லா வந்து எனக்கு அதெல்லாம் அந்த விஷயத்த வச்சு பாத்தீங்கன்னா எனக்கு கிராம வாழ்க்க வந்து நல்லாருக்கும் பட் ஆனா நரக ச்ச நகர வாழ்க்கையிலையு வந்து ஆ அட்வான்டேஜஸ் இருக்கு நமக்கு கடைகள் எல்லா பக்கத்துல இருக்கும் நம்மள நமக்கு தேவையான பொருட்கள் எல்லா எளிமையா கெடைச்சிரு அ மக்களோட அ உரையாடல்கள் இன்னுமே எனக் தெரிஞ்சு நகர்புறங்கள்லா அதிகமா இருக்கு கிராம சை கிராமங்களோட வேல கிராமங்கள் வந்து எல்லாரு ஆ எந்திரிப்பாங்க தோட்டத்துக்கு போய் ஆ அந்த மாரிருக்கு ஆனா நகரங்கள் பக்கத்து பக்கத்துல நெறைய வீடுகள் இருக்குறதுனால கொஞ்ச நட்பறி அதிகமா இருக்கு அப்டின்னு எனக்கு ஒரு தோணுது அதெல்லா வந்து திரையரங்குகள் அ இந்த பார்க்கு பூங்காக்கள் எல்லாமே வந்து அ நகரங்கள்ல வந்து நமக்கு கெடைக்கும் அந்த இளம் கிராமங்கள் இருக்காது சோ கிராமங்கள் வாழ்க் ஏதோ ஒரு சில அ அட்வான்டேஜ் இருக்கு நகரத்துலயு சில அட்வான்டேஜஸ் இருக்கு ஸோ நம்ம எப்டின்னா ரெண்டுமே வந்து பழைக்கிறணு பழக்கணு ரெண்டுமே அனுபவச்சுட்டோம்னா நமக்கு ஒரு இனிமையான வாழ்கையா இருக்கும்ன்னு எனக்கு தோன்
ஆமா தோழர் நீங்க சொன்னது உண்மைதா ஆனா நா இருக்கறது கீல பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது வீட்ட விட்டே வெள்ல வரமாட்டாங்க கால்ல பூட்ன கேட் எனிடைம் பூட்டியேதா இருக்கும் ஆ ஒரு அண்டர்ஸ்டாண்ட் அக்கம் பக்கத்தில இருக்கறவங்க கூடவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது யாருன்னே தெரியாது அந்த மாதிரி இருக்காங்க இருக்குற சிட்டிலா ஓகே ஏனா ஓரளவுக்கு கொஞ்சோ டெவலப் ஆகுற ஏரியான்னு நெனைக்குறே ஆனா இங்கெல்லா இப்ப வாங்க கால்ல எல்லா பாத்தீங்களா பூட்ன கேட்டு பூட்டியேதாருக்கு யாருமே பேசிக்க மாட்டாங்க பாத்தன்னு வீட்டு உள்ளாரேதா இருப்பாங்க ஆனா நீங்க சொல்றது உண்மதா பூங்க அப்பிடலா இருக்கு ஆனா வில்லேஜ்லே எப்பியு வந்து எப்பிடி சொல்றது எங்கெல்லா பூங்கா கெடையது ஆனா வந்து ம் பின்னாடி கொல்லி சைடு பாத்தீங்கன்னா அதுவே ஒரு எப்பிடி சொல்றது சூப்பராருக்கு பாக்கறதுக்கு அத பாக்கறதுக்கோ ஒரு புத்துணிர்ச்சியா இருக்க மாரி இருக்கு அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த வெளையறத பாக்குறப்ப பச்சே பச்சேன்னு பாக்கறப்பவே நமக்கு கண்ணுக்கு ஒரு ஒர் எப்பிடி சொல்றது ஒரு எப்டி சொல் நல்லாருக்கு இப்ப வீட்ல பாத்தீ அ வந்து வில்லேஜ் லைஃப பொறுத்த வரைக்கு எல்லா மண்ணுல ஆடி ஓடி வெள்ளாடுவாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கு நா பாத்த வரைக்கு நா என் சிட்டில தா இருக்கே யாருமே அக்கோ பக்கத்துல பேசு க்கமாட்டாங்க பசங்க மோஸ்ட்லி எனி டைம் ஃபோனு பாத்தா அந்த ஆன்லைன் கிளாஸ் அது இதுன்னு அப்பிடியே ஃபோன்லே தா போவு அவுங்க லைஃப் எனி டைம் வீட்லே உக்காந்து ஹோம் ஒர்க் முடிக்க வச்சி வீட்லே போட்டு மடக்கி வச்சுருப்பாங்க ஆனா வில்லேஜ் லைப் பொறுத்தவரைக்கு என்ன பொறுத்தவரை பாத்தீங்ன்னா எல்லா வந்து லீவ்னால்னாலே ஒருவொருக் பக்கத்துல ஒன்னு கூடி கிரிக்கெட்டு அது இதுன்னு கோலிஸ் கோ அப்பிடி இப்பிடின்னு வெள்ளாடுவாங்க ஓடி புடிச்சு மண்ணுல ஊழுந்து வாரிகிட்டு அ வெளையாடுவாங்க அதெல்லா அவுங்க வெளையாடுறப்ப கொஞ்சோ மைண்டு ஃப்ரெஷ்ஷாருக்கு படிக்கிறப்பியு டக்கு டக்குனே ஏறு நம்ம வீட்லே வந்து ஓவர் திங்க் ஆகி ஓ ஓவர் திங்க் பண்ணின்னு அப்டே இருக்குற மாரி இருக்கு அது என்ன பொறுத்த வரைக்கு ப ம் எனக்கு ஆனா நா ம் சிட்டி சிட்டி சைட்ல தா இருக்க ஆனா அங்கல்லா நீங்க சொன்ன மாரி இல்ல அது எல்லா சாப்பாட்தா அங்க எல்லாருமே வீட்டு உள்ளேதா இருப்பாங்க அந்த மாரிலா வெளையாட மாட்டாங்க மோஸ்ட்லி சின்ன பசங்க பக்கத் த்து வீட்ல இருக்கவுங்க அப்பிடிதா வெள்ளாடுவாங்க அதனால சண்ட வந்துரு எதாச்சு யாரு உள்ள வரமாட்டாங்க ஏன்னா வெள் இப்போ அதனால சாக்காட சைடு வாக்கியா இருக்கு நாத்தோ கொ அ அதனால கொழந்தைங்களுக்கு ஏதாச்சு அவுன் சொல்ட்டு உள்ள வெள்ல உட மாட்டாங்க எங்கயாச்சு பீச் போவாங்க அவ்ளோதா தோ அவ்ளோதா தோழர் நீங்க எதன்னா சொல்லணு
ஆ கரெக்ட்டுதா அ ஏன்னா இப்போ எல்லாரு வந்து மொபைல் விழுந்துருச்சுங்கிறதுனால எல்லாரு அவுங்கவுங்க வீட்ல மொபைல பாத்துட்டே காலத்த ஓட்டிட்டு இருக்காங்க அ அந்த மாரி ஏதாவது வந்து ஒரு பூங்கா இல் ஒரு பீச்சி இந்த மாரி இருக்கும்போது ஆ ஒரு சிலருக்கு வந்து அங்க புதுமையான மனிதர்கள சந்திக்கலா ஐ மீன் சந்திச்சி யாரு ஒன்னு பேருசா பேசிக்க போறதுல்ல அ இருந்தாலு அது யாருன்னே தெரியாத ஒரு புது எடத்துல போயி நம்ம லைஃப் ஓட்றது அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவோ தா நம்ம இங்க இருக்கு போது ஏன்னா நம்ம ந கிராமங்களிலுமே எல்லா தெரிஞ்சவுங்களா இருப்பாங்க ஆனா வந்து எல்லாரு கரெக்டான நல்ல எண்ணோ கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கு ஒரு ஒரு மாரி அ தீய எண்ணங்கள் நறைய பேர் இருக்கு நமக்கே தெரியாது நல்லவுங்க மாரிதா இருப்பாங்க ஆனா அவுங்களுக்குள்ள இருக்க எண்ணங்கள் வந்து அந்த அளவுக்கு செரியா இருக்காது ஆனா நகரத்த பொறுத்த வரைக்கு வந்து யாரு யாரையுமே நம்ம நம்பமாட்டோ சோ அதனால் நமக்கு எந்த ப்ரச்சனையு இல்ல நம்ம ஒருத்தங்கள நம்பிட்டோம் நம்புனோம்னா நம்ம அவுங்களால ஒரு வ நம்பிக்கையு மரியாதையு வச்சி நம்ம நல்லபடியா பேசுவோ பழகுவோ ஆனா வந்து அவங்களோட உள்‌ எண்ணோ பாத்திங்கன்னா வந்து அப்டியே அதற்கு எதிர்மறையா இருக்கூ ஆனா நம்ம நகரங்கள்ல இருக்கவங்க இங்கிருந்து நகரங்கள்ல போய் தங்குறவங்க அவங்களுக்குலா என்னன்னா அவங்க எடு யாருக்கூ வந்து எந்த ஒரு முன் ஆ முன் சந்திப்பு கெடையாது முன்ன பின்ன தெரியாது சோ யாரு யாருக்கூ வந்து எந்த கெடுதலு நெனைக்கணுங்கிற எண்ணோ ஆரம்பத்துல்ருக்காது து யாரையுமே நம்ம எளிதில நம்ப மாட்டோ அ நம்ம நம்ம உண்டு நம்ம அ வேலை உண்டு அந்த மாரி பாத்துட்டுருப்போ ஆனா கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கூ எல்லார தெரியு ஒரு ஒருத்தருக்கூ ஒரு ஒரு த்தரு ஒரு சில சின்ன சின்ன பொறாம கோவோ வெறுப்பு அதெல்லா இருக்கூ ஆனா வந்து அது தெரியாத மாரியே வந்து வெளில ஒரு ஒரு ம் ஒரு முகமூடி போட்டு ஒரு வாழ்க்க வாழுவாங்க நா அத வந்து சந்திச்சிருக்கே சோ அதனால வந்து ஆ இப்ப ஒரு புதுமையான எடத்து போ னா ஒரு புதுமையான அனுபவோ தானே இப் நீங்க கிராமங்கள்லயே இருந்தீங்கன்னா அ நம்ம நகரத்துக்கு போலா அப்டிங்கிற மாரி உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணு இப்ப நகரத்துல போய் அங்க வாழ் க்கைய அனுவிச்சதுக்கப்றோ சரி நம்ம கிராமத்துல இருக்கலா அப்ப நீங்க கிராமத்திலியே பெர்மனண்டா இருந்துட்டீங்கன்னா ஐயோ இது நர நகர வாழ் க்கையே பரவால்ல போல அப்டின் தோணு நமக்கு இக்கற அக்கறை இக்கறைக்கு எப்பவுமே அந்த அக்கர பச்சமா பச்சையாதா இருக்கு ஆ ரெண்டு லைஃப்மே வந்து ஓரளவுக்கு நல்ல லைஃக் தா நம்ம சுத்தி இருக்கிற மக்கள பொறுத்து அது இருக்குன் எனக்கு தோணுது
ஆமா தோழ்கள் நீங்க சொன்னது உண்ம தா ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த சிட்டி லைஃப் வில்லேஜ் லைஃப்ப விட இந்த மலைப்பகுதி சொன்னல்ல அந்த லைஃப் நல்லா இருக்குமோ தோணுது ஏனா வந்து அங்க வந்து எப்டி சொல்றது இஜு நறையா எப்டி சொல்சு நறைய மரோ காட்டுல நறைய கடைக்கோ நறைய ஃபு நறைய எடோ இருக்கூ அந்த ஃபால்ஸ்லா போய் குளிக்கிறது ஆனா அது இது இல்ல நமக்கு நல்லதில்லதா ஆனா ஒரு சில டைம்ல அந்த லைஃப் நல்லா இருக்குமோ அந்த எடத்துல பெட்டு சின்னதா ஒரு குடிச வீட போட்டுக்கிட்டே ஒரு அருவி பக்கத்துலே இருந்தோனா நல்லாருக்குமோ தோணு
ம்
எதுவுமே கெடையாது தா ஆனா நமக்கு அங்க யாரோட தொந்தரவு இல்லாம இது சொல்றது நீங்கதா வந்து ஆமா நீங்க சொன்னது உண்ம தா யாரு எப்டி இருப்பாங்க எதுவு தெரியாது அ நாம்ப அ எல்லாமே கெடைக்கோ ஜாலி லைஃப் இருக்கூ நெனைக்கே
கண்டிப்பா கண்டிப்பா
உங்ககிட்ட பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி மீண்டும் அடுத்த அழைப்பு பேசலாம் ம்
ஆ ஓக்கேங் ஓக்கே ம்